சிஸ்டர் பாப்பா கைய வச்சுட்டு டபக்குனு தட்டி விட்டுட்டா. ஆஹ் அதனால ஒண்ணு கிடையாதுல்ல இ அல்ல ல்ல தூங்கிட்டு இருந்தவ இந்த பக்க திரும்பி பாலுக்காக இப்டி கைய வச்சு இப்டி தட்னா பாருங்க போன் டவுக்கு கீழ விழுந்துச்சு பாத்தா கட் ஆயடுச்சு
பரவால்ல பரவாலங்க நீங்க இப்டியே பேசுங்க பரவால்லைங்க நீங்க இப்டியே பேசுங்க இப்டியே பேசுங்க இப்டியே இன்னைக்கு என்ன சமையலங்க
இன்னைக்கு சமையல் என்ன பண்ணோம் நேத்து எங்களுக்கு பெருநாள்ல்ல அதுனால நேத் நேத்து வச்ச சாம்பார் கொஞ்ச இருந்துச்சு அ நேத்து பிரியாணிலா செஞ்சு சாப்டோ இன்னிக்கு சிக்கன் கொஞ்ச இருந்துச்சு அதனால ஸ் சிக்கன் கிரேவி மாரி வக்க சொன்னாங்க என்னோட
கிரேவினா சிக்கன்ல நீங்க எப்டி கொத்தமல்லி அதெல்லாமா இது ப்
ஆ ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொரு டைப் பான கிரேவி வப்போ அ ஒன்னு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரக்கிறோல அது ஓட சின்ன வெங்காய சேத்து அரச்சுக்குவோ அதையு ஸ் அதையு சேத்து அரச்சசுட்டு அஹ் எண்ண ஊ த்தி அந்த பட்ட கிராம் போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பெஸ்ட்லயே வெங்காயமு வந்துருதா அதையு போட்டுட்டு அதுக்கப்புற அத நல்ல பச்சவாசம் போனதுக்கப்புற சிக்கன் போட்றுவோ சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புற மிளகாத்தூள் மட்டு போடுவோ கரம்சாலா ஸ்மெல்லுக்கு வேணா கரம் மசாலா போடலா அவ்ளோதா வேற எதுவு போட மாட்டோ அது போட்டுட்டு அது கொஞ்ச அதுலயே தண்ணி இருக்குல கொஞ்ச இது பண்ணதுகப்ற அதுக்கப்புற தண்ணி ஊத்துவோ கொஞ்ச வெந்ததுக்கு அப்புற தண்ணி ஊத்திட்டு அப்பற நல்லா அது வத்த வெந்ததுக்கப்புற பாத்தா கிரேவியா சாப்டோ கொத்தமல்லி தூவி ஸ் சாப்டோனா அது இன்னு டேஸ்டா இருக்கு இன்னொன்னு இன்னைக்கு வச்ச கிரேவி என்ன னா அ எண்ணெ ஊத்திட்டு சீரகம் போடுவோ வர மிளகா பிச்சு போட்டுட்டு அஹ் இஞ்சிபூண்டு பேஸ்ட் அரச்சு வச்சிருப்பே அது கொஞ்ச போட்டுட்டு ஆஹ் அத நா சொல்றல இஞ்சிபூண்டு பே்ஸ்ட அரச்சோனா அதுலயே சின்னவெங்காயமும் சேத்து அரச்சிருவோ நாங்க அந்த மாரி பண்ணுவோ மூணயும் சேத்து அரச்சு ட அத போட்டுட்டு அது பச்சைவாடை போனதுக்குப்புற சிக்கன போட்டுருவோ சிக்கன போட்டு கொஞ் சமா மிளகா தூள் லே லைட்டா போடுவே கொஞ்சோன்டு ம மஞ்சள் தூள் போடுவே அஹ் சீரம் சீர மும் மிளகு மிக்சில அடுச்சு பொடி ஆல்ரெடி வச்சிருப்பே எப்போமே இருக்கு அந்த பொடிய போட்டுருவே அது ரொம்ப காரமா இருக்குல மிளகு நமக்கு வேன்ற அளவு அந்த பொடி போட்டுட்டு பெரட்டி வுட்டுட்டு அதே மாரி ப் தண்ணிய ஊத்திட்டு நல்லா வத்த விட்டு சுண்ட பண்ணம்னா மிளகு கறி மாரி டேஸ்டா இருக்கு இது மிளகுகறி கிரேவி ம் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் எ எண்ணெய்லயே வேக வச்சு அப்டியே பெரட்டல் அது சிக்கன் மிளகு கறி பெரட்டல் அந்த சிக்கன்லயே தண்ணி இருக்கு அதுலயே வெந்துடு ஏன் என்னோட ஹஸ்பண்ட் எ என்னோட ஹஸ்பண்ட் எப்டினா நம்ம என்ன கொழம்பு வச்சு லு என்ன சாம்பாரோ என்ன இருந்தாலு இந்த கிரேவினு ஒண்ணு இந்த மாரி வச்சோம்னா அதுல உள்ளத ஊத்திகிட்டு சாப்டுவாங்க சோ நம்மஃபுல்லா பெரட்னாலப்ப வச்சா அதுல ஒண்ணுமே இருக்காதுனு திட்டுவாங்க அதுக்காக நான் தண்ணி உ க விட்ட கொஞ்ச அந்த கிரேவி மாரி வரு நல்லா சுருண்டு கிரேவி மாரி வரேல கொஞ்ச ஊத் த்திக்கிற மாரி வரணு அப்ப அத ஊத்தி அப்டி சாப்டுவாங்க அந்த மாரி
ஆஹ் நாங்க பாத்தீங்னா நாங்ளு ஒரு ரெண்டு மூணு நா நா வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நெறைய பேத்துக்கு வக்கிறோ அப்டினா வந்து மிளகரைச்சி வப் அப்டினா என்னனா சின்ன வெங்காய நெறய வந் தொளுச்சுட்டு அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தொளுச்சுட்டு ஹ பர்ஸ்ட் வந்து சின்ன வெங்காய் த வந்து நல்லா எண்ணெயில வந்து வெ அ தாளிச்சு எடுத்துப்போ அதுலயே என்ன பண்ணுவாங்னா பட்ட கிராம்பு ஆஹ் கசகசாலா போட் இப்போ தக்காளி வேன தக்காளி தேங்கா போடுவோ ஆனா தேங்கா வந்து என்னன்னா ரொம்ப வந்து அதிக மா வந்து வெங்காய இல்ல வெங்காய துளிக்க முடியல இன்னு கொஞ்ச கன்சிஸ்டன்சி அதிகமா வேணு அப்படிங்கறப்ப தேங்கா போடுவோ தக்காளி போடுவா
அந்த நல்லா கொஞ்ச கொலகொழப்பு கொடுக்க தா தேங்கா ஊத்துவாங்க தேங்கா பால் ஆட்டி அப்படியே ஊத்துவாங்க
ஆமா இதெல்லா அரைச்சிட்டு நெக்ஸ்ட் நாங்க வீட்லையே வந்து கறி மளக மொலவடி வந்து நா அரைச்சு வச் வச்சிருப்போ அப்படின்னா ஆ அதாவது கொத்தமல்லி வந்து ஒரு ரெண்டு கிலோ அப்படின்னா அதுல கருவேப்பில்லத்தல கொஞ்ச மிளகு கொஞ்ச ஆ மிளகா கொஞ்ச இதுயெல்லாமே மே வறுத்து நல்லா வே ஏலக்கா ஆமா ஆமா ஆமா வாசத்துக்கு அது சூப்பரா இருக்கு நாங்க நார்மல் சாம்பார்ச்சாவுமே போட்டுக்குவோ இதெல்லா போட்டுட்டு எல்லா அரச்சி நல்லா கறி நல்லா நம்ம எல்லா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வ ச்சம்னாவே நல்லா நல்லா கொதி வந்து கறி வெந்ததுக்கு அப்புறம் தா கறிய நல்லா தனியா பில்டர் பண்ணி எடுத்து நாங்க மேல இத ஆட்டுனது கொஞ்ச எடுத்து வச்சிருப்போ
உம்
நாங்க தனியா கறி தனிய எடுத்துட்டு அ கிரேவி தனியா எடுத்து வச்சுப்போ கிரேவி வந்து தனியா தாளிச்சு நம்ம வெங்காய எல்லா அதுல சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டுட்டா அது வந்து தனியா சிக்கன் கிரேவி இதுலயுமே வந் வந்து தனியா தா வெங்காய மொளகா எல்லா நல்லா போட்டு நல்லா தா அதில தா சிக்கன் மசாலாவே யூஸ் பண்ணுவோ நாங்க கறி தாளிக்கிறப்பத சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுவ அதுல கொஞ்ச போட்டு நம்ம இது பண்ணிட்டு கிரேவிக்கு வந்து அந்த மிளகு கொஞ்ச அந்த கிரேவி அந்த ஆ பஸ்டு ஆட்டனோ இல்லையா வெங்காய கொஞ்ச தனியா ஆட்டணுல்ல அது அது கொஞ்ச உள்ள கொட்டிட்டு இந்த கறி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டுருவ இது ஒரு டைப்பு இப்பெல்லா நாங்க வந்து இங்க நல்லா என்ன பேமஸ் அப்படின்னா ஆ பாத்தீங்கன்னா வந்து சிக் ச ம் இப்போ ஒரு கிலோ கறி அப்படின்னா ஒரு கிலோ வந்து சின்ன வெங்காய தொடிச்சுக்குவோ
தாவது சின்னவங்காய நெறைய சே அதாவது இந்த இது மாதிரி சொல்றீங்க கோயபுத்தூர் ஸ்டைல் ருக்குல்ல ஆ சிக்கன் பளிப்பாளைய சிக்கன் மாதிரி அதுதா அது நம் எங்க பக்கம் என்ன சொல் ஓங்கன்னா நாங்க வந்துட்டு நார்மலா வந்து அப்படியே பச்ச மிளகாபிச்சிபோட்டு உப்பு கறினு சொல்லுவாங்க எங்க பக்க உப்பு தூக்களா போடும் வெறு மிளகா தா வேற எந்த தூலுமே போட மாட்டோ வர மொலகாளே அதுதா கலர் குடுத்து அதுவே ஆ லாஸ்ட் ச வேணா லேசா மிளகுதூள் போடுவோ அவ்வளதா அதுதா எங்க எங்க அம்மா வீட்டுல எல்லா எங்க அம்மா அப்படிதா செஞ்ஜி குடுப்பாங்க இங்க வந்து து கல்யாண ஆகி வந்துட்டு இங்க அப்படிலா சாப்ட மாட்டுறாங்க ஆனா எ வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கு நார்மலாவே பாத்திருக்கீங்களா பசங்க எல்லா வந்துட்டு நம்ம நம்மலா கூடாஞ்சோறு ஆக்கி சாப் டுவோ நீங்க சாப்ட்ருக்கீங்களா உங்களுக்கு அனுபவ இருக்க அந்த மாதிரி ஆ அது நம்ம கூட்டாஞ்சோரா எல்லாரு சேந்து செய்வோ இதே இது பசங்க பாத்திருக்கீங்களா இன்ன வரையமே பண்ணுவாங்க திடீர்னு எல்லாரு போய் கறி எடுத்துட்டு போய் கறி போய் தெறக்குறோ தெறக்கி சாப்புர்றோ எங்க பக்கோலா கிராம பக்கோலா அப்டி தெறக்கி சாப்பிடுவோ அந்த மாரி என்னோட ஹஸ்பண்ட்லா அந்த மாரி சாப்ட்ருக்காங்க ஆனா வீட்ல அப்டி பண்ண மாட்டாங்க நா வந்ததுக்கப்றோ எங்கிட்ட கேப்பாங்க நா அந்த மாரி அவுங்குளுக் கொஞ்சமா எடுத்து அந்த மாரி உப்பு கறி செஞ்சு குடுப்பே அது வந்து நல்ல காரமார்க் கொஞ்சோ கார சாரமா வீட்டுல காரமா எல்லாரு சாப்ட மாட்டாங்கல்ல வயசானவங்கல்லா அதுனால கொழந்தைகளு சாப்ட மாட்டாங்க்கா
நாங்க அதுல தேங்கா போட்டுக்குன் வைங்களே தேங்கா போட்டு அது ஓ இது பண் தா மீதி எல்லா இணையதளத்துல பாத்து ஏதோ ஒரு வெரைட்டி பண்ணலா அப்டின்னு சொல்லிட்டு ஏதாது ட்ரை பண்ணோ சொதப்புனதூ உண்டு நல்லா வரதுக்குண்டு
ம் நா இங்க வந்துட் நறைய கத்துக்கிட்டே சிஸ்டர்
ம் ம் ம் உண்மையாலுமே அப்டித்தாங்க அம்மா வீட்லருக்கப்ப கொஞ்ச நம்ளுக் வந்து அம்மாவே பண்ணுவாங்க இங்க வந்து நாம கொஞ்சோ வந் இன்வால்ய்லாகி பண்ணுங்கறப்ப வந்து எதாவது புதுச புதுசா கத்து
இப்பஐ எனக்கு என்னோட லைஃப்ல ரொம்ப டிஃப்ரெண்ட் எங்க வீ ட்ல மட்டனே செய்ய மாட்டாங்க அம்மா வீட்டுல மட்டனே நா சாப்டதே கெடையாது பட் ஆனா இப்ப என்னோட கணவர் வீட்ல வந்துட்டு மட்டன்லா சாப்ட்டு எல்லாமே பழகிட்டே இங்க வந்து எல்லா பழகிக்யாச்சு அ அதனால எனக்கு அங்க பிஸ் செய்வாங்கன்னு தெரியாது ஆனா இங்க வந்துட்டு ஏ மாமியார்லா வித்தியாச ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி செய்றாங்க ஏ மாமியார்லா வந்துட்டு மட்டன் கிரே வி வந்து மிளகு கிரேவி மாரி வப்பாங்கா ஆனா உருள கெழங்கு போடுவாங்க ஒவ்வொரு நேரோ ஆனா எங்க மாமியார் வச் கீல வந்துட்டு தேங்காவ சில்லு சில்லா அப்டி நறுக்கி அதயு அதுல போட்டு அந்த கறிய விட அந்த மிளகுகறில உள்ள தேங்கா மட்டுமே எடுத்து வச்சு சாப்டுரலா அந்த தேங்கா இனிப்பா இருக்குமா அந்த மிளகு திரியா இருக்குமா அதுவே அவ்ளோ டேஸ் நெறய கத்துக்கிட்ட இங்க வந்து எ மாமியாரிட்ட இருந்து நல்லா சமைப்பாங்க சூப்பரா சமைப்பாங்க இப்பதா ஒவ்வொன்னா கத்துக்கிட்டு நா சமச்சிட்டு இருக்கே
எங்கிதுலேயு எல்லாருமே பண்ணுவாங்க ஆவ் நா வந்து பாத்தீங்னா வெறு சிக்கன் மட்டு சாப்பிடு வேனா ஆனா எங்க வீட்ல எல்லாமே சாப்டுவாங்க மீன் சாப்டுவாங்க ஆ மட்டன் சாப்டுவாங்க எங்க வீட்
உங்குளுக்கு சிக்கன் மட்டுந்தா புடிக்
அது என்னமோ வந்து அதுக்கெல்லாமே
ஆனா எல்லாமே சாப்புடுவீங்க ரொம்ப புடிச்சது அது அப்டிதானே வேற வழி இல்ல சிஸ்டர் நம்ம கல்யாணபண்ணி வந்துட்டோ புடிக்காது புடிக்காதுன் ஒதுக்க முடியாது நமக்காக ஒன்னு ஏனா நம்மள செய்ய சொல்லிருவாங்க இப்ப நம்ம புடிக்காதுன் சொன்னோம்ல இதுக்கொரு பழமொழி சொல்ல ஆ சிஸ்டர் என்னமோ சொல்லுவாங்களே ஆ பாம்பு திங்குற ஊருக்கு போனா நடுத்துண்ட நமக்குன் போயிர்ணூ அப்டின்னுவாங்க எங்கம்மா சொல்லிட்டேருப்பாங்க ஏமா அப்டி சொல்றீங்கனா ஆமா மட்டனே தொடமாட்டே வீட்ல எதாவு சொன்னோமுனா ஆஹா அதெல்லா வேணா வேணான் சொல்லி உனக் கு மட்டு ஒன்னு செய்ய சொல்லுவ இப்ப ஒனக்கு மட்டு செய்ணுனா நீ செய்யணூல அதுனால சாப்ட்டு பழகிட்ட அப்டின்னுவாங்க
லிங்க வந்து நாங்க நீங்ளே பண்ணிருங்க அப்டின்றுவே அ நானு வந்து சிக்கன் மட்டுந்தா இது பண்ணுவே மீதி ஸ் ஃபிஷ்ஷு அதுல கொழம்பு வெக்கிறது கருவாட்டு கொழம்பு வெக்கிறதெல்லாமே வந்து அத்த பண்ணிக்குவாங்க
ஆ எங்க வீட்லயு அப்பிடிதா நா இப்ப வந்துக் நா இப்ப கருவாடுலா செய்யற் வா கலக் ஆ கத்துக்கிட்டே மீன் கொழம்ப் மட்டு மீன் மீன்னா ஏ வீட்டுக் க ரொம்ப புடிக்கூ மீன் தா ரொம்ப புடிக்கூ சோ அதுல மட்டு கை வெக்க மாட்டே அது மட்டு நா கை வீக்க மாட்டே அது மட்டு மாமியார் செஞ்சிருவாங்க அவுங்கட்ட சொல்லிர்றது
அது ஏ அம்மா பண்ணதா நல்லாருக்கூ
அதுதா நம்ம எதாவ் சொதப்பிட்டம்னா கோவோ வந்துரூ புடிச்ச ஐட்டத்துல சோப்புனும் வைங்க
நீங்க வந்து பண்ணலாமுல்ல அப்டின் ஒரே சண்டையா தா இருக்கோ நீங்க வந்து பண்ணலாமல்ல ஏ அவள கூப்ட்டு சொல்றீங்க அப்டின்தாருக்கூ ஆ உப்பு பத்தல லேசா உப்பு பத்துல காரோ பத்தலேனாவே அ இதுவத்துல அதுவத்துல இப்டி பண்ணலாம்ல்ல அப்டி பண்ணலாம்ல்ல அதுக்கு நீங்களே வந்து பண்ணலாமேன்தா ஸ்
அதுதா அதுவாது பரவால்ல எங்க வீட்ல வந்து எங்ள் மாமி பண்ண சொல்லிருவே பண்ண சொல்லூ பண்ண சொன்னோட செ அவுங்கொருவ செரி ஓகே பையனுக்கு அவுங்க செஞ்சா புடிக்கூ நா எதா கொதச் கொழப்பிட்டன்னா அவுங்க ஒழுங்கா சாப்ட மாட்டா அப்டின்றக்கா பண்றாங்க வச்சிக்கோங்க பண்ணிட்ருக்குலே என்னைய குடிச்சி பாருன்னுவாங்க அவுங்க குடிக்க மாட்டாங்க உப்பு எல்லாமே கரெக்டா போடுவாங்க என்னிக்மே டேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஆ குடிச் பாத்துட்டு புளிப்பா இருக்குதுனா நமக்கு உப்பு தெரியாது ஹா நல்லாருக்கு அப்டின் சொல்லிருவே கடைஸ் பாத்தா உப்புருக்காது எனக்கு அதெல்லா தெரியாது
ஆ எனக்கூ அது அப்டிதாங்க நானூ இது நல்லாருக்கு அது நல்லாருக்குன்லா எது நாலா இது பண்ண மாட்டே நல்லாருந்தா நல்ல தா சப் நா வெக்கிற இப்ப மட்டு வந்து எனக்கு அது டிஃப்ரென்ஸா தெரியு நாம அப்டி வெக்கலியோ அப்டின் அப்ப தோணூ எனக் ஆனாம் ஆனா நீ நல்லா கவனிச்சீங்னா ஒவ்வொரு எடத்துக்கேத்த மாரி வந்து அவிய்ங்க வெக்கிற ஸ்டைல் நறைய வித்தியாசோ ஆகுது
ஆமா
ம்
ஏனா நம்ம இப்போன் இப்போ நம்ம வந்துட்டு அங்க ஸ் ஆ நம்ம வீட்ல ஒரு கைப்பக்குவமார்க்கூ இங்க வந்துட்டு இவுங்க அப்டி டோட்டல் சேஞ்சார்க்கூ இங் இங்கல்லா வந்துட்டு எ எப்டினா ஆ இப்ப எங்கம்மா வீட்லலா கூட்டு வொப்பாங்க கூட்டு வச்சாங்கனா அதுல வெங்காய நறுக்கி போட்ருப்பாங்க தக்காளி போட்ருப்பாங் அ பச்ச மொளகா போடுவாங்க பருப்பவிஞ்சு அந்த காய் போடையில இங்க அதெல்லா எதூமே போட மாட்டாங்க இந்ந சீரகசோம் பொடின்னு ஒரு பொடி அரச்சு வச்சிர்ப்பாங்க எங்க மாமி பருப் போடுவாங்க அது என்ன காயோ அத போடுவாங்க அந்த பொடி கொஞ்சோன் போடுவாங்க மஞ்சத்தூள் போடுவாங்க உப்பு போடுவாங்க தாளிக்கேல தேங்கா போட்டு தாளிப்பாங்க வெங்காய்ம் போட்டு தேங்கா போட்டு கடுகுளுந்த்தம் பருப்பு போட்டு தாளிப்பாங்க வர மொளகா போட்டு அவ்ளோதா ஆனா டேஸ்ட்டா தான் இருக்கும் ஆனா நமக் எங்க அம்மா வீட்ல எப்டி பண்ணுவாங்கனா நாம் வந் இங்க வந்துட்டு புதுசா அந்த மாதிரி பண்னைல என்ன இது போட்ருக்க தக்காளி போட்ருக்க பச்ச மிளா போட்ருக்க இப்டிலா கேட்டாங்க அதுதான் நெறைய சேஞ்சஸ்
சேஞ்ச் ஆகும் இங்கயுமே பாத்தீங்னா கறி வச்சாங்க அப்டின்னா அம்மா வேற மாரி பண்ணுவாங்க நா இப்ப சொன்னது வந்து அம்மா ஸ்டைல் நா நாலா அப்டித்தா பண்ணுவாங் இங்க பண்ரப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டாங்க நார்மலாவே இது க்கு இஞ்சி பூ போடாம வெறும் இது பண்ணுவாங்க ஆனா அதுவே ஒரு டேஸ்ட்ட நல்லா தா இருக்கும்
ம்
அது அ அது ஒரு பழக்க வழக்கம்தான் அவங்க பர்ஸ்ட்லேருந்து அது பண்ணிருப்பாங்க அது அதே இதுதான் ஈவன் வந்துங்க இப்ப வந்து வேற ஏதாவது ஒரு கறி எடுத்துட்டு வராங்கன் வைங்களே இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரு எலி ஈட் பண்ணுவாங்க பெரிக்காயம் பண்ணுவாங்க அதுக்கல்லாமே எல்லா சொல்லுவாங்க இங்க வரவைங்களா சொல்லுவாங்க வெறும் நீங்க வெங்காயம் முளகா போட்டு நீங்க அதெல்லாம் தாளிச்சீங்கன்னா கூட சூப்பரா இருக்
சிஸ்டர் பத்து நிமிஷத்துக்கு மேல போயிச்சு சிஸ்டர்
ஆ அது பண்ணப்ப பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குங்க செரிங்க செரிங்க சந்தோஷங்க நீங்க பாருங்க நம்ம இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கறப்ப பேசலாம் ஆ ஓகேங்க பாய் பாய் ஆ ஓகேங்க
ம் ஓகே பாய்